கேக்குது உங்ளுக் கேக்குதா
சொல்லுங்க நா சும்மா படுத்து விட்டத்த பாத்துன்ற்க
ஓ சாப்டிங்ளா
புன்னு இனிமேதா ஏன்
கேட்டே இல்லனா நம் ப அன்னிக்கி மாரி எங்யாச்சு போலா சாப்பலையானா எங்யாச்சு போய் சாப்
ம் இன்னொரு நாள் இன்னொரு நாள் போலா
ஆ சொல்லுங்க நீங்களே எப்ப போலான்னு அதுக்கு ஏத்தா மேர் நம்ம போய்க்லா
ம் சேரி சேரி ஓகே ஓ
நானே இன்னிக்கி ஒர்க்கெல்லா எப்பிடி போச்சி
ஓ கேதா போன காலேல வந்து ஒரு மூடவுட்டோடையே போனே டென்ஷனாவே போயிட்டு யாருமே வர்ல நாந்தா போனே நானும் ஒர் ஃப்ரண்டாதா ஃபஸ்டு போனோ ஆ போய்ட் டு தண்ணி பாட்டில் எடுத்துன் போய் தண்ணிய புடிச்சிட்டு
உம்
க்காந்துட்ட அதுக்கப்பற வந்து கிளீனிங் அக்கா வந்தாங்க
உம்
அப்றோ அவங்க என்னல்லா பண்றாங்க பாத்துட்டு அவுங்கள்ல எல்லா அவ்ங்க எல்லா கரெக்டா பண்றாங்களா எல்லாமே பாத்திட்டு அப்டியே யான் டேபுள்ள தொடைக்காம்லே பெயிட்டாங்க அப்ற சொல்லி தொடைக்க
ஐய்யயோ ஆ
ச்சா ச்சேரு எல்லாமே தொடச்சாங்க தொடச்சதுக்கு அப்றம் நா போயி போயிட்டு உட்காந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்த போயிட் உக்காந்துட்டு அப்டியே முன்னாடி பீரிவியஸ் ரெக்கார்ட் ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருந்தே அப்பறம் அத சேவ் பண்ணிட்டு அதுக்கப்பற வந்து சார் வந்து குடுத்தாரு பில்லு இருந்தாங்க மேட த்த முடி ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரு குடுத்தாரு பில்லு அது வந்து சிஸ்டங்களையு அப்டேட் பண்ண அப்பறம் வந்து எதுலயு ஃபைலயும் வந்து எழுதிட்டு ஃபைல்ல வச்சுட்டே அதுக்கப்பறம் வந்து என்ன ஆச்சு ஆஹ் அதுக்கப்பறம் டீக்கு வந்தாங்க டீ வந்தாங்க அப்பறம் எல்லாருக்குமே வந்து டீ வேணும்னு கேட்டு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த டீக்காரு குடுத்துட்டு போயிட்டாங்க குடுத்தாங்க அதுக்கப்றோ டீ கணக்கு கோன மறந்தது கேட்டாங்க குட்டி நோட்டு இருக்கான்ட்டு ஆ இருக்குன்ன அப்பறோ வந்து கேட்டாங்க குடுத்த பாத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்பறோ நா எழுதிட்டு எல்லாத்துலியும் டீயோட கணக்கு வந்து சி அப்டேட் பண்ணிட்டு நோட்லயு ஆ ஆமா நோட்லயு வந்து அப்டேட் பண்ணிட்டு அப்டியே டீ குடுச் சிட்டு அப்டியே உக்காந்துட்ருந்த கொஞ்ச நேரோ அப்டியே உக்கா பேர் நோட்டு போ கொஞ்சோ போரா தான் இருந்துச்சு சும்மா அப்டியே உக்காந்தே இருந்த இப்போ பாத்துட்ருந்த ரீல்ஸ் ஃபோன்ல எதுனா பாத்துட்ருந்த
ம்
அப்பறோ வந்து அப்டியே உக்காந்துட்டேதா இருந்த ஒருநாள் இருந்தது ஆனாலு அப்டியே உக்காந்துட்ருந்தே போன் பாத்துனுருந்தே அதுக்கப்பறோ வந் எல்லாரு வந் ஆ சாரி அது முன்னடி வந்துட்டாங்க எல்லாரு அதுக்கப்பறோ அப்டே போச்சு அதுக்கப்பறோ ஆ அப்டியே ஃபோன் நோண்டிட்டு தா இருந்தே அப்பறோ பண்ணிட்டு அந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தே அந்த காலுன்னு பேப்பர் பிளேட்டு அப்றோ ஜூஸ் ஒன்னு வாங்கி வப்பாங்க கோக்கனட் வாட்ரு அது இல்லாம கம்மியா இருந்தது போய் செக் பண்ணிட்டு நோட் பண்ணி வெ ச்சுட்டே நோட் பண்ணி வெச்சுட்டு அதுக்கப் பறோ உக்காந்னேருந்த அப்றோ பசிக்கி ஒரு மணிக்கெல்லா ஒரு ஒன்னே கால் அந்த மாதிரில்லா சாப்ட போய்டோ பசிகுதுனாங்க அவுங்க வாங்க அப்டினு கூப்டாங்க போயிட்டே மீன் கொழம்பு எடுத்துட்டு போலான்னு மீன் கொழம்பு ஃபிஷ் ஃப்ரையி
ஓகே ஓகே சூப்பர் உங்ளு பிடிச்ச டிஸ்சு போல்யே அது
ஆஹ் அ ஆமா எடுத்துட்டு போனே சாப்ட்டே அப்டியே அங்க அவுங்க ஃபுட்டு குடுத்தாங்க கொஞ்சோ கொஞ்சோ சாப்ட்டே அப்பறோ தா அவுங்கயப் ப்ரீத் அந்த ட்ரிப்பு பத்தி சொல்லிட்டுருந் தாங்க நே அவுங்கதா என்ன என் நேத்து சார் கூப்ட்டு போனீங்களே போங்கமா அப்டின் சொன்னாங்கல்ல போய்ட்டு அவுங்களுக்கு மீட்டிங் வெச்சாங்களா
ம்
நா போனதுகப்றோ அவுங்ளுகு மீட்டிங் வெச்சுரு காங்க அதா நா ரிசப்ஷன் தான அந்த ஏரியா தான நா அதுல சம்மந்தபட மாட்டேல்ல அதனால மீட்டிங் வெச்சிருந்தாங்க அப்றோ அந் சார் சொன்னாரு இவுங்ளு கு சொல்லங் போனுதானே எதுக் இவங்கள மட்டு விட்டீங்க அப்டின்னாரு சும்மா பண்ணாதா சொன்னாரு மீட்டிங்ல அசிஸ்டன் மேனேஜர் சொன்னாரு இல்ல இல்ல அங்க உக்காந்துருந்த உக்காந்து சாப்ட்டுட் இருக்கும்போது சொன்னாங்க நேத்து மீட்டிங் பத்தி சொல்லியா அப்டின் கே கேட்டாங்க அப்றோ ஒருத்தவங்க சொன்னாங்க மீட்டிங் பத்தீனா மீட்டிங்னு இந்த மாரி ஆச்சுன்ட்டு இந்த மாரி ட்ரிப்புக்கு பதினஞ்சா தேதிகுள்ள ம் போட்டா முடுச்சா சி அதா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா பாண்டிச் திரி ஒன் டே ட்ரிப் மாரி போய்ட்டு அங்க ரெஸ் தாட் புக் பண்ணி து அங்க ஸ் அ சத்தா சாப்டுட்டு அப்டே அப்டே களம்பி வந்துர மாரி அப்புடின்னாங்க நா சொன்ன இந்த மாரி இல்லங்க எங்க வீட்ல ஊ விட மாட்டாங்க அப்டின்ன தாங்க நாங்க கேக்கம் வரமோ ல் பேர் நா ஓ ச்சி நாது அது அத் பேர் நாது இன்டர்வியூலே நா கேட்டல அதுக்லா ஓகே சொன்னீங்க ஆ இப்ப இவுளோ பெருசாலா இருகாதுன் நா எதிர் பாக்குல அது ஐ மீன் வந்து இந்த மாரி இந்த மாரி பெரிய டிர்ப் இப்பிடில்லா போவீங்கன்னு நா எதிர்பாக்ல சும்மா பக்கத்திலே இருந்த மாரி சொன்னீங்க அப்பிடினு நனச்ச நானு அது இல்ல நாங்க அப்பேயே கேட்டோல்ல ப்பிடினாங்க இல்ல இல்ல அதுல கம்பல்சரி வர வரணும் அப்பிடின்னு சொன்னாங்க அ இல்ல என் வீட்ல விட மாட்டாங்க அப்பிடின்னு நான் சொன்னேன் அதுக்கப்பறம் அதெல்லாம் ஒன்னில்ல இல்ல பேரன்ட்ஸ் கிட்ட பேசறுதுனா மேனேஜர் சாரே பேசுவாரு உங்க பேரன்ஸ் கிட்ட பேசு சோ அப்பிடினாங்க அ அதுக்கப்பறம் ரொம்ப இருந்தாங்க சரி எதுக்கு கூப்பிடுராங்க நா வரேன்னுட்டு சேரி ஓகே ஓகே அப்பிடின்னு நான் அமைதியாவிட்டேன் அதோட அதும் அத பத்தி பேசலாம் அவுங்க பேச சின்னவங்க அவுங்கல்லாம் பேசின்னு இருந்தாங்க அத பத்தி நான் எதும் கண்டுக்கல நான் பாத் சாப்டேன் சாப்பிட்டுட்டு போய் விட்டு கழுவுன
ம்
சாரி அக்கவுண்ட் போட்டுட்டு வந்துட்டேன் நான் வெளிய வந்துட்டு வந்துத்து நா அப்பிடியே வெளியோ காலையிலே எழுந்துத்தாங்க கொஞ்ச நேர ரொம்ப நேர உக்காந்துன்யிருந்தே
உம்
ஹா அப்டியே உக்கந்தன்னே அன் ஆமா ஆமா நீங்க எந்த நம்பருக்கு பண்ணீங்க
நா வந்து லாஸ்ட்ல சிக் எயிட் நைன் ஒரு நம்பர் முடியிது அந்த நம்பர்
ஒகே ஓகே ஓகே ஓகே ஆஹ் அப்படிய போய் உக்கந் வந்த அவங்க அப்புற அவங்க எல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க
உம்
அப்பற வந்து கொஞ்ச நேர கழிச்ச நா அப்டியே அப்டியே உக்கந்துயிருந்தே நா ஓர்க் பண்ணி நா அப்டியே உக்கரந்து அப்டியே என் பிளேஸ்ல உக்க என்ன சும்மா எக்ஸ்ல எத்து பாத்து பத்துட்டு வந்து சேவ் பண்ணிருப்பே இன்னைக்கு ஒரு நாளைக்கு சும்மா நோன்டி நோன்டி சும்மா சேவ் சேவ் பண்ணி வச்சிருந்த அப்பற ச பைல் எடுத்து பாத்தே அப்பற கூப்ட்டாங்க ஓ உள்ள வாங்க அப்டின் எட்டு போனே அப்பற நேம் அதா ஐ டி கார்டு சேஞ்ச் பண்ண போறாங்களா
ஓ
அதனால அதுக்கு நேம் டீட்டியல்ஸ்லா கேட்டாருந்தாங்க நாமினி எங்க அம்மாதா சொன்னே நாமினி எங்க அம்மா பேர் சொன்னே உம் அது கேட்டாங்க சார் அனுப்ப சொன்னாரா அவரு பார்சல்ல போட்டு அனுப்புனாரு அவங் டீடெயில் கேட்டாங்க என்னோட டீடெயில்ஸ் டேட் ஆப் பர்த் எல்லாமே கேட்டாங்க எனக்கு ஐ டி கார்டு எப்ப குடுப்பாங்க ரொம்ப கியூரியஸ்ஸா இருக்கு சிக்கிர
குடுத்துருவாங்க அது என்ன ஐ டி கார்டு தானே
ஆஹ் ஆஹ் அதா அதுக்கே
அது எப்பயுமே ஒரு வார ரெண்டு குடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லாருக்கு அதுக்கப்றோ அ துக் போட்டு துக் போட்டு இத பண்ணும் அது அதிக உம்
ம் மாத்த போறாங்களா ஐ டி கார்டு ஒயிட் கலர்ல இருந்ததுல வேற எதோ மாத்த போறாங்களாம் ஆஹ் அந்த அந்த மேனேஜர் சார் அய்யா மேனேஜர் சாரோட டி பில வந்து ரெட் கலர்ல போட்டு பார்த்தன் ரெட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ரெட்
உம் உம்
அது பார்த்தன் அப்படி மாத்த போறாங்களா என்னன்னு தெர்ல அப்பறம் எழுதனவுனே ந போய்ட்டேன் வெளிய போய் உட்காந்துட்டேன் உக்காந்து நானு சும்மா நோண்டி ந்தா அப்பறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் போன்ல
உம்
அப்பறம் வந்து கூப்பிட்டாங்க திருப்பி கூப்புட்டுட்டு அந்த இது ஒ பில்லு கொடுப்பாங்க எல்லா ஃபைல்ல பண்ணி வைங்கோண்ட்டு அப்புற அந்த பில்ல எத்து பைல்ல பைல் பண்ணி வச்சுட்டு
உம்
அதுக்கப்புற திருப்பி அப்டியேதா உட்காந்துட்டு இருந்தா அப்புற தீ வந்தாங்க அப்புற அதுவு டீ குடிச்சிட்டுன்னு டீக்கு நாலு மணிக்கு வந்தாங்க
டீகா உம்
டீ வாங்கன வாங்கி எல்லாருக்கு குடுத் ஆமா காலயு டீ ஈவினிங் டீ கால்ல இலெவனு
உம் ஓகே ஐந்து மனநெறம் ஐந்து மணிநேரங்க கேக்குது கேக்குது
ஹலோ
கேக்குது நா ஐந்து ம நேர கேப் இல்ல ஐந்து மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி காபி டீ நம்மளுக்கு டீ மட்டுதா குடுப்பாங்கள நம்ம காபி கேட்ட
எது வேணாலு இருக்கு ஆறு எல்லோச்சி லெமன் டீ ராகி மால்ட் எதேதோ இருக்கு நா டீ தா குடிப்ப சூப் சூப்பரா இருக்கு அங்க ஆனா இதுவரைக்கு குடிச்சதுலயே பெஸ்ட் டீ அத சூப்பரா இருக்கு டீல ஒரு நாள் வாங்க ரொம்ப நல்லாருக்கு தெரியுமா எனக்கு வேணானு சொல்லவே மனசு வராது எனக்கு அப்டி சூப்பரா இருக்கு இல்ல இல்ல ஒருத்தர் எடுத்துட்டு வருவாரு ஆ வச்சு வச்சு
பவுடரு
பேக்ல பிளாஸ்க்ல பால்லா ஊத்தி டீ தூள்லா வச்சு எடுதுன்னு வருவாங்கள அந்த மாரி அந்த பில்டிங்க்கே அவர்தா சப்ளை போல
ஓ அப்படிங்களா
ஆமா எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க ஒரு மலையாளோ அண்ணண் தா
ஓகே ஓகே
எடுத்துட்டு வந்து கொடுப்பார் ஒரு அங்கிள் அப்புற திருப்பி டீ குடிச்சிட்டு அதெல்லாரு
நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க மார்னிங் டீ குடிச்சு உங்களுக்கு டீ மிஸ் பண்ண தோணுது சொல்றீங்க அப்ப ஏதாச்சும் ஒரு டைம் டீ குடிச்சுட்டு இன்னொரு கக்கும் போது நீங்க இந்த ராகி மால்ட்டி வேற எதாச்சு பாருங்க
ஆனா எப்படி இருக்கு தெரியாதில்ல
லெமண்டி அவ்வளவா டேஸ்ட் எல்லாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆ நீங்க டையட் இருக்கீங்க உப்ப குறைக்கணும் உடம்பு குறைக்கணும் அப்படின்னா நீங்க லெமன் டீ யூஸ் பண்ணலாம்
இல்ல எனக்கு நான் காஃபி கூட ட்ரை பண்ணல டீ குடிச்சேன் எனக்கு டீ வேனா காபி வேணா காபி சொல்லவே எனக்கு மனசுல இல்லை டீ வந்து மிஸ் பண்ணவே தோண மாட்டேது அதனால நான் டீ ஏதா குடுத்து ச் ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால டீ தான் வாங்கி குடிப் ப அப்புறம் அதெல்லாம் நோட் பண்ணிருது ச நோட் பண்ணி அது நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியேும்மாாதான் போயிட்டு இருந்தது சும்மாதான் இருந்தது ஃபுல்லாவே அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ட்டர்வியு போயிட்டு வந்தாங்களாம் அது நா உன்ன அனு நா உங்ள் ஒர்க் இந்தியாவால பாத் அனுப்னா அது அப்ளை பண்ணத் ல ச்ட்லெஸ் பண்ணி கூப்பிட்டாங்களா அங்க போயிட்டு வந்த அது சொல்லிட்டு
அப்படியா நீங்க நீங்க அப்புறமா சொல்றீங்களா எனக்கு அதை நான் கொஞ்சம் பிஸியா இருக்
ஆ
கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நீங்க கொஞ்ச நேரம் கயிச்சு
ஆஹ் ஓகே ஓகே ஓகே ஓகே இருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒரு சி கரெக்டா லெவனுக்கு கட் பண்ணுங்க தா உ உம் அதுதான் அவங்க போனது எத்திராஜ் காலேஜ் தாண்டி
எத்திராஜ் காலேஜ் இல்ல கேகே
அவங்களும் இந்த ரூட்ல தான் வந்தாங்களாம் இந்த ரூட்ல வந்து இப்படியதான் போவாங்களாம்
வன்ட் அப்டியே போய்ட்ங்
ஆஹ் டைம் பாருங்கா பாய்